ஹலோ
சொல்லுங்க
ஹலோ
வணக்கம்
கேக்குதா
ம் கேட்டுகிட்டு இருக்கே கேக்குது எனக்கு வந்து சந்தேகம் இருக்கு உங்ககிட்ட கேக்கலாமா
நீ கேக்குற சந்தேகத்துக்கு பதில் சொல்றதுக்கே தனி சம்பளம் வேணும் சொல்லு
ம் நம்ம சின்ன வயசுல பெரியவங்க ஆகணுன்னு ஆசப்பட்டோல்ல
ஆமா ஆமா ரொம்பவே
இப்ப பெரியவங்க ஆனது சின்ன வயசுக்கே திரும்பி போகணுனு தோணுது
அதுதா வாழ்க்கையோட மிக பெரிய திருப்பம்
அப்போ பள்ளிக்கூடம் போறதுக்கு அழுதோ
இப்போ வேலைக்கு போறதுக்கு உள்ளுக்குள்ளியே அழுகுரோ
அது வேறு பாரு
சின்ன வயசுல நூறு ரூபாய் கெடைச்சா பெரிய பணக்காரே மாதிரி இருந்தோ
உஹம் இப்போ நூறு ரூபாய் எடுத்துட்டு கடைக்கு போனா கடைக்காரரே பரிதாபமா பாக்குறாரு
வேற ஏதாவது இருக்கான்னு கேக்குற மாதிரி
உம் ஆமா இப்போ நூறுபா தோட்டத்துக்கு கூட தனிம ஆயிடுச்சு
சேரி உனக்கு நெறைய காசு கெடைச்சா என்ன பண்ணுவ
முதல்ல யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன்
ஏன் எதனால சொல்ல மாட்டே
அடுத்த நாள் நா உ தூரத்து சொந்தோன்னு பத ஐம்பது பேர் வந்துருவாங்க
அது உண்மதா
காசு வந்து தா எல்லா உறவுகளுக்கும் போனஸா வந்துரும்
உஹம் அதான் உண்மையா சொன்னா காசு முக்கியம்
உம் முக்கியந்தா
காசு வேணான்னு சொல்றவங்க கூட சம்பளோ வர நாள எதிர்பாத்துட்டே இருப்பாங்க
செரியா சொன்ன
ஆனா காசு மட்டு இருந்தா சந்தோஷோ வரும் தேனே இல்ல அது என்னவோ கரெக்டு தானே நல்லா தூங்குற மனசு வேனு
நல்லா பேசுற ரெண்டு நபர்கள் வேணும்
உம் வீட்டுல நிம்மதி வேணும்
இதெல்லா இல்லைன்னா காசு மட்டும் என்ன பண்ணு
சரிதா உனக்கு பிடிக்காத ஒரு கேள்வினா அது என்ன கேள்வி
கல்யாணம் எப்போ
அப்படியா இல்லையே எனக்கு இத அப்டி ஆப்போசிட்டா சொல் புரியலையே
ஆமா என்ன பண்றது இப்பதக்கு பதில் சொல்லிதா அவனும்
செரி ஏதோ காலத்தின் கட்டாயம் இப்படி சொல்றீங்க ஆனா இத மனசுல இருந்து சொல்லன்னு மட்டோ ஆணிதனமா எனக்கு தெரியுது
உம் படிப்பு முடிஞ்சா கல்யாணம் எப்போ
வேலைக் கெடச்சா கல்யாணோ எப்போ
இல்ல கல்யாணோ எப்போ
புரியல
வேல இல்லன்னா
உம் வேல இலைன்னா கல்யாண
கொழந் த வந்தா ரெண்டாவது எப்போ
வாழ்க்கையையே ஒரு கேள்விதா கேள்வி தா வாழ்க்
ம் நாமதா வட எழுத்து
ம் உனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய தெறமன்னா அது என்ன தெறம உனக்கு இருக்குற தெறம
கூப்பிட்டதும் இப்போ வரேன்னு சொல்லிட்டு அரமநேரோ கழிச்சி போறேன் கூப்பிட்
ஹ ஹ ஹ ஹ பிளாக் அத சார்ஜரோட ஃபோன் அதா எந்து உண்மாதான நெனைக்குறே
நீ நீ
ஹலோ அலாரம் அஞ்சி தடவ அடிச்ச பிறகோ இன்னோ ரெண்டு நிமிஷோ தூங்கறதுக்கோ
அந்த ரெண்டு நிமிஷோ தா ஒரு மணி நேரமாகும் ஒரு விஷயோ தோணுச்சு கியா
அடுத்து நீங்கலா
ஒரு து விஷயோ கவனிச்சிருக்கியா
என்ன அது
நம்ம வாழ்க்கையில நறயா பிரச்சனை ஓடுறதுனாலதா வருது ஒப்பிடுறதாலதா வருது
செரிதா
அவனுக்கு அது இருக்கு இவளுக்கு இது இருக்கு எனக்கு இல்லன்னு யோசிக்கிறோ ஆனா நம்மள மாதிரி இருக்கணோனு வேற யாராவது நெனச்சிட்டு இருக்கலால
ம் அது நம்ம யோசிக்கவே மாட்டோமோ
அதனால நம்ம வாழ்க்கைய நாம மாதிக்க கத்துக்கணோ
சரி உலகத்துல ரொம்ப கஷ்டமான வேல என்ன வேல
உடல் எடை குறைக்கணோனு முடிவு பண்ணிட்டு இரவு பிரியாணி முன்னாடி உக்காறது
அய்யோ அய்யோ
இன்னிக்கு மட்டோனு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க
ஆமா அந்த இன்னைக்கு மட்டும்தா ஒ ஒரு வருடமே
வாழ்க்கை நமக்கு இப்ப ஒரு பாட்டு சொல்லனும்னு என்ன சொல்ல தெரியுமா நீ சொல்றது நல்ல ஐடியா தான் நீ வேற எங்க இருந்து சொல்ற எல்லாத்தையு ரொம்ப ஈஸியா எடுத்துக்காது
ஓ நல்ல வரி
சில விஷ்யங்கள சிரிச்சுட்டு நா கடந்து போகு
ம் இல்லனா மனசுதா கஷ்டப்படு செரி
கேளு
வாழ்க்கைல வெற்றினா என்ன
இரவு படுக்கும்போது இன்னக்கி நல்ல நாளா போச்சின் மனசார சொல்ல முடிஞ்சா அ
சம்ம பதில்தா போ
ஒனக்கு
நம்மள நம்புறவங்ள ஏமாத்தாம வாழுறது
அதும் பெரிய வெற்றி தா
கருத்து பேசிட்டோ
ஆமா இப்ப முக்கியமான விஷ்யத்து கு வர்ணு
ம் அது என்ன
டீ யாரு வாங்கி தரப்போறோ
ஓ நா உங்கள டீ கடைக்கி கூப்ட்டேல அய்யோ மறந்தே போய்ட்டே இதுக்குதா இவ்ளோ நேரோ பில்டப்பா
ஆரம்பத்துல இருந்தே
செரி வாங்கித்தறே
அப்பிடின்னா இன்று உரையாடல் வெற்றிகரமா முடிந்தது
ம் அது செரிதா செரி இப்போ இவ்ளோ நேரோ பேசுனதுல நா பேசுனதுல உனக்கு என்ன புரிஞ்சிது
நீ பேசுனதுல வந்து எனக்கு வந்து என்ன புரிஞ்சிதுன்னா எதுவு இல்ல
இதுதா உ வாழ்க்கையோட தோல்விக்கான முக்கிய ஒரு வரி இப்ப இவ்ளோ பேசுனதில்ல வாழ்க்கையே தோல்விதா அ அது வந் து நம்ப நெனைக் கிறதுதா நம்ப நடக்கு பேமெண் நெனைச்சா வாழ்க்கையில வெற்றியே நடக் தோல்விய நெனைச்சா தோல்வி நடக்கு நீங்க எது நினைக்கிறீங்களோ அதுவே நடக்கு. எண்ணம் போல் வாழ்க்கை.
அதுவு கரெக்ட்டுதா ஆனா கடவுளோட சித்தத்தின்படிதா எல்லா நடக்குதுனு நா நம்பற.
உம் அதுவு செரிதா கடவுள் எவ்வளவுதா நம்மளுக்கு உதவி செய்லை அதுலருந்து நம்முடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும். நான் இருக்கிற இடத்துலயேதான் இருப்பேன் எனக்கு எல்லாமே என்றால் கடவுள் சொல்லும் வாயை நம்ம முயற்சி செய்தால்தான் கடவுள் அதற்கு ஏத்த கூலியை குடுப்பார்.
ஆமாம் இந்த மாரி எல்லா அவரும் புரிஞ்சிக்கிட்டா சேரி.
உஹம் எல்லாரும் புரிஞ்சு பாங்கனு நம்புவோ நீங்களும் நம்புங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட அடிக்கடி இந்த மாரி போன் பண்ணி பேசுங்க நீங்கள் என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டீர்கள் உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் எப்ப வந்தார்கள் என்று கேட்டீர்கள் அதுக்கு நான் நான் நம் முன்பு பேச்சின முன்பு பேசின தப்போ முன்பு பேசிய ஆரம்பத்தில் அவர் வந்தார்கள் என்று சொன்னேன் உங்களுக்கு அது புரியவில்லை அதனால் திரும்பவும் சொல்கிறேன் நம்ப முன்பு ஒரு கால் பேசணோம்ல்ல அந்த கால் ஆரம்பத்தில் அதாவது ஒன் றிலிருந்து இரண்டு நிமிடத்திற்குள் அவர்கள் வந்துவிட்டார்கள்
யாரு
நீங்க ஒரு சரி கேட்டீர்கள் அவங்க எப்ப வந்தாங்க அப்படின்னு கேட்டீர்கள் உம் அவங்க அப்பதா வந்தாங்க நம்ம நாம வந்து கால் பேசிருந்ததுனால நம்ம வந்து அ பெதுசா நம்ம கண்டுக்கல உம் அதே இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் பதிவு செய்
சரி சரி அப்புறோ நா இன்னைக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்ல்ல அது மிகவும் மிகவும் நல்லா இருந்தது நீங்களு வந்து தயார் செய்யுங்க ட்ரை பண்ணுங்க
உம் கண்டிப்பாக உங்களுக்கு அது யாரு
அது என்னோட தள்ளிக்கு வாங்கி குடுத்தாங்க
அல்லியா
கலிக்
கல்லி கல்லினா
கூட வேல பாக்குறவங்க
கூட வேல பாக்குறோங்களா கல்லிகா
கலீக்ஸ் கொலீக்ஸுன் சொல்லுவாங்க கலீக்ஸுன்னு சொல்லுவாங்க
கலிக்ஸ்னா அப்டியன
பிறகு பேசுவோம்
டீம்ஸ் சரி